வனக்க எப்டி இருக்கீங்க
வணக்கம் கேக்குதா தோழி உங்களுக்கு
ஆ கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி சாப்டாச்சா
ம் சாப்டாச்சு தோழி நீங்க என்ன சாப்டீங்களா
நாங்களா இப்போ இன்னைக்கு பாத்தீங்கனா வெள்ள இருந்து ப்ரைடு ரைஸு வாங்கிட்டு வர சொல்டோ இங்க அம்மாக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுனு ரொம்ப ஆசையா இருந்துச்சு சொன்னாங்க அதுனால அப்பா கிட்ட சொல்லி பிரைட் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லி சாப்டுட்டோ மத்தியானம் செ செ சிம்பளா தயிர் சாதம் வச்சி முட்ட அவிச்சி சாப்டுட்டோ
அப்டியா தோழி செரிங்க தோழி உம் எங்க வீட்ல இன்னைக்கு வந்து நா வந்து மதியோ வந்து நா ரசம் பீஃபும் உருளைக்கலுங்கு போ போட்டு ஒரு கொழும்பு மாதிரி வச்சே கோவக்கா பொரியல்லு அது வந்து நம்ம லெஞ்ச் கட்டுறனால அது மதியம முடிஞ்சிச்சு எல்லாமே ஈவினிங் வந்து நம்ம தினமு நாஸ்டா தா சாப்டுவோ இன்னைக்கு வந்து நா தோசமாவு போடல இனிமேல்‌தா அது அரக்கணு அதுக்காக நா வந்து இன்னைக்கு சுட சுடா சாப்பாடு வடிச்சு நண்டு இருக்குல்ல நண்டு இது வெச்சுட்டோ கொலம்பு கட்டியான‌ கொலம்பு மாதிரி வெச்சுட்டே நண்டு
ஆமா பெப்பர் கொஞ்சோ தூக்கலா போட்டு வெச்சா சூப்பராருக்கு தோழி
பெப்பர் மசாலா போட்டு பண்ணிட்டே அது கூட ஏ ஹஸ்பண்டுக்கு அது வந்து நண்டு கடிச்சா வாய்லா இதயிடு உப்பி போயிடு அதுக்காக நா வந்து அவங்ளுக்கு ரசம் மாதிரி வெச்சு குடுத்துட்டு சுட சுட சாப்ட்டு மாம்பழோ அதெல்லா வச்சுட்டு சாப்ட்டோ தோழி
ஏ தோழி உங்க கணவருக்கு இந்த நண்டு சாப்ட்டா அஹ அலர்ஜியா தோழி
என்னன்னு தெர்ல அது வந்து எப்பவு அந்த நண்டுவங்களுக்கு புடிக்குதா சாப்ட்டுறதுக்கு அவங்ளுக்கு மட்டு சாப்ட்டா அந்த உதடெல்லா என்ன சொல்றது உப்பிடுது ஒரு மாதிரி கொப்பளம் கொப்பளமா ஆயிடுது
சேரி சேரி
ஏதோ அது மேபி அவங்க சாப்பிடுறது சரியில்லையா இல்ல அதுக்கு அவங்ளுக்கு அலர்ஜியானு தெரியமாட்டேங்குது அதே மாதிரி எங்கம்மாக் கூட அப்டிதா சாப்ட்டாங்கனா ஒதடெல்லா வீங்கி போயிடு
அப்டிங்களா சேரிங்
உம் மேபி அது உள்ளந்து ஏதாவது அவங்ளுக்கு அலர்ஜி ஆகுதா இல்ல அவங்க சாப்படுறது சரில்லையா அவுங்ளுக்கு உதல்ல குத்துற மாதிரி அவங்க சாப்பிடறாங்கல்லா என்னன்னு தெரியில
சரிங்க தோழி ஆனா ஒரு சில பேருக்கு ஒரு சில உணவுகள் செட் ஆகுறத இல்ல அப்டின்னு சொல்லி எனக்கு ஆமா தெரியு ஆனா இப்போ அவங்ளுக்கு இது ஒத்துக்கல அப்டின்னா அவங்க அது எடுக்காம இருக்கிறதே நல்லதுதா அவங்ளுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி இன்ஃபெக்க்ஷன் ஆயிருச்சு அப்டின்னா ரொம்ப கஷ்டமாயிரு இல்லையா
கண்டிப்பா ஆமாங் தோழி நாம இந்த வெயில் காலத்துல வந்து நண்டு சாப்படுறதே கொஞ்சோ என்ன சொல்றது ரிஸ்க்கு தா ஏனா ஆல்ரெடி நம்ம வயிரெல்லா வெப்பத்தினால ரொம்ப இதா ஆயிடுது உங்களுக்கு வயிற்று வலில்லா அதிகமா இருக்கு அதுல வந்து நம்ம எங்க வீட் வீட்ல வந்து எங்க மாமனார் மாமியார் வந்து பயணத்துலந்து வந்தாங்க அதனாலயே அவுங்களுக்கு வந்து கொஞ்ச அங்க வந்து சாப்ட வந்து ரொம்ப அ லைட்டான சாப்பாடு ரொம்ப அதிகமா காரல்லா கெடையாது உங்கள்க்கு அதனால அவுங்க வாயெல்லாம் ஒரு மாதிரி இதாயிடுச்சி அதுக்காக அவுங்களுக்கு வாய்கு ரூசியா நல்லா இருக்குன் சொல்லி நா எல்லாமே கொஞ்ச காரசாரமா செஞ்சி வச்சிருக்கே அதனாலதா இன்னைக்கு கூட நண்டு நா பெப்பார் மசாலா செஞ்சிட்டே
செரிங்க தோழி நல்லா திருப்தியா சாப்ட்டாங்ளா எல்லாருமே
ம் திருப்தியா சாப்ட்டாங்க தோழி சுட சுட சாப்பாட வேற எந்த கொழம்பு ஊத்தாம அதே சாப்ட்டாங்க வச்சி
இன்னைக்கு உங்க வீட்ல விருந்தாளிங்கள் வர் வரலையா தோழி
வந்தாங்க தோழி இன்னைக் கூட
இன்னு அவுங்க வீட்ல விருந்தாளிங்கள் வந்துட்டே இருக்காங்ளா தோழி
ஆமாங் தோழி இன்னைக்கு வந்து எங்க மாமியோட அ பெரிய நாத்தனார் வந்துருந்தாங்க அவுங்களு அவுங்களோட கணவரு வந்துருந்தாங்க ம் ம் இன்னு என்னோட நாத்தனார் ரெண்டு பேர் வந்துருந்தாங்க
சேரிங்க தோழி உங்க நாத்தனருங்க எப்பவுமே வீட்லயே இருக்கறாங்க சொல்லுங்க எப்போ பேசும்போது கூட ட நாத்தனார் வந்துருக்காங்க வந்துருக்காங்க சொல்றீங்ளே வீட்டுக்கு வந்துட்டே இருக்கறாங்க சொல்லுங்க டெய்லி
ஆமாங் தோழி அவுங்க அம்மா இப்ப பயணத்துலந்து வந்துருக்காங்ள அதனால கன்டினியூவா டெய்லி வந்துட்டு தா இருக்காங்க
சேரிங்க தோழி இதுக்கப்புறமா மறுபடியு பயண இரு இன்னிக் இதுக்கு அப்புறமா மறுபடியு அவ பயணம் பண்ண போறாங்களா அவுங்க இங்க தான இருக்க போறாங்க சென்னைல
ஆமாங் தோழி ஆ பயணம் பண்ட்டு வந்துட்டாங்க அவ்ளோ தா
அப்போ எதுக்கு தோழி எல்லாருமே என்னவோ மறுபடியு அவுங்க ஒரு மாசத்துல திரும்பி போய்ருவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் குடுக்கறாங்க அடிக்கடி வந்து எப்டி இருந்தாலு இங்க தா சென்னைல தா இருக்க போறாங்க அதுக்கு எதுக்கு இவுங்க டெய்லி எல்லா வராங்க
ஒன்னு சொல்றதுக்கு இல்ல தோழி வர கெஸ்ட நம்ம என்ன பண்றது வந்தா அவுங்கள கவனிச்சி அன்ப்புறோ அவ்ளோதா அதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது வர்றது வந்து அவுங்களோட விருப்போ வராதிங்கன் சொல்றதுக்கு நம்ம யாரு
ஆமா கரெக்ட தா அவுங்க அம்மா வீட்டு அவுங்க வராங்க நம்ம எதுவு
கண்டு ஆமாங் தோழி ம் நம்ப வேல வந்து செஞ்சி போட்றது அது அவ்ளோதோ நா அதுக்கு மேல நம்பளுக்கு ஒன்னு ஏ என்ன சொல்றது வேற எதுவு நம்மளுக்கு ரைட்ஸ் கெடையாது கேக்கறதுக்கு நீங்க எதுக்கு வறீங்க எதுக்கு வராதிங்கன் சொல்லி
ஆமா கரெக்ட் தாங்க கரெக்ட் தா சொல்றீங்க நீங்க நம்ம ஏதாவது சொன்னா கூட அது அப்புறமா நம்ம நல்லதுக்கு சொன்னா கூட அது தப்பாவே எடுக்கறாங்க இ ப்ப நம்ம தப்பா சொல்னுன்னா அது சொல்லவே தேவையில்ல
கண்டிப்பா ஆமா இன்னு கொஞ்சோ வெகிலியா ஏதாவது சொன்னா கூட ஆமா கொஞ்சோ வெகிலியா சொன்னா கூட அதுவு கூட நம்ம வந்து நம்ளுக்குதா விலங்கம்மா முடியு அதனால நம்ம வாய மூடிட்டு இருக்கிறது நல்லது
ஆமா தோழி
நமக் மேல் வேலய பாத்துட்டு நம்ம நம்ம வேலைய பத் து நம்ம இருந்துர்ணு அவ்ளதா அடுத்தவங்க பேச்சுக்கு போறதே கஷ்டந்தா உம் சொல்லுங்க தோழி உங் ஆ தூங்கிட்டாங்க தோழி சின்ன பைய பெரிய பைய வந்து உம் ஒம்பது மணிக்கே தூங்கிட்டா பொண்ணு இப்பதா தூங்கிருக்காங்க அவங்க ஆல்ரெடி தூங்கி எந்துட்டாங்க அவங்க தூங்கி வன்னு ஏழ்ரை மணிக் தா ஏந்துக்குனாங்க
சேரிங்க தோழி அவங்க ஸ்கூலுக்கு போறாங்கல்ல அவங்களுக்கு இப்போ அவங்க செட் ஆயிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ்சுங்கெல்லா ஆக்கிட்டாங்களலாமா நீங்க பேசுறீங்களா என்ன பண்றீங்க ஸ்கூல்ல என்ன சொல்லி தந்தாங்க அந்த மாறி எல்லா எதோ கேக்குறீங்களா நீங்க வீட்ல
ஆ டெய்லி கேட்டுட்டு கேட்டுதா இருக்கேன் நா உம் ம் ரைம்ஸ் சொல்லி குடுத்தாங்க நா டி வி ல போட் பாத்தே அப்டின் சொல்றாங்க நா ரொம்ப என்ன சொல்றது எ பெரிய பையெல்லா ஒரு ரைம்ஸ் பாத்துட்டு வந்தா இல்ல ஸ்கூ ஸ்கூல்ல எதாவது கத்து குடுத்கதாங்கன்னா நா ஒரு லைன் ஸ்டார்ட்டிங்ல சொன்னாலே போது உம் மத்தது எல்லாமே அவளே சொல்லிடுவா
சேரிங்க தோழி
அப்டியே பாத்து ரிவைஸ் பண்ட்டு போயிட்டே இருக்கணு ஏ பொண்ணு வந்து இன்னும் பிக்கப் ஆகுறதுக்கு டைம் எடுத்துக்குறா ம் என்ன சொல்றது நம்ம சொல்றது வா திருப்பி சொல்றதுக்கே அவ ரொம்ப யோஸ்ச்சு சொல்றா
ஆனா அவ கொஞ்சோ ஷார்ப்பா தா இருக்கறா ங்க தோழி என்னனா ஒரு சில பசங்க கொஞ்ச சீக்கிரமா சொல்ல மாட்டாங்க ஒரு சில பசங்க நல்லா ஷார்ப்பா இருப்பாங்க சொன்ன ஒடனே டக்குன்னு சொல்லிடுவாங்க நம்ம சொல்லி வாய மூடுத்துக்குள்ளேயே பின்னாடியே சொல்லிடுவாங்க
ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப லேசியா இருக்கா எழுதுனா கொஞ்ச இது பண்றா இருக்கு அவங்கிட்ட டேலண்டு இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது இருக்கு அவ கிட்ட ஒரு ஸ்டாண்டிங் லைன்னு இந்த ஸ்லாண்டிங் லைன் இந்த மாரி இருக்கிறதெல்லாம் இப்டி போட்ணு அப்டி போட்ணுன் சொன்னா அவளுக்கு புரியுது ஆனா பண்றது கொஞ்ச என்ன சொல்றது ஆ லேசித்தனம் பண்றா கொஞ்ச பண்றதுக்கு
உங்க வீட்ல அந்த மாரி யாராவது இருப்பாங்க தோழி அது ஜீன்லயே இருந்து ச்சினா இந்த மாரி வருன் சொல்லுவாங்க இப்போ உங்க பைய பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்ச சுறுசுறுப்பு இல்ல கொஞ்ச நல்லா ஷார்ப் மைண்டு் நல்லா படிப்பீங்கல்ல அதே மாரி உங்க பைய இருக்கறா அப்போ உங்க பொண்ணுக்கு உங்க வீட்ல யாராது உங்க கணவரோ இல்ல உங்க மாமியாரு மாமனாரு இந்த மாரி நாத்தனாருங்க யாராவ்து ஒரு அந்த மாரி இருப்பாங்க கொஞ்சோ லேசியா அந்த அப்டியே அந்த ஜீன் வருது ஒன்னு சொல்றதுக்கு இல்ல ஆனா வளர வளர அது செரி ஆய்ரு
யார்துன் தெரில அது அது வந்து மிஸ்ஸு இன்னிக்கி கம்ப்ளைண்ட் சொன்னாங்க நா கேட்டு மொதல்ல ரெண்டு தடவ கேட்டுட்டு வந்தே மிஸ் கிட் என்ன எப்டி இருக்காங்க சொல்றாங்களா படிக்கிறாங்களா அப்டின் சொல்லி ரெண்டு தடவ கேட்டு இருந்தே அதுக்கா அப்போ சொல்ல சொ சொல்லல மிஸ்ஸு இன்னிக்கி அவுங்களாவே சொன்னாங்க அவுங்கள போயி கூப்டு வர்றதுக்கு போனே ஸ்கூலுக்கு நா அப்போ அவுங்க மிஸ் சொன்னாங்க நீங்க அவுங்க வந்து புக்கே தொறக்க மாட்றாங்க எல்லாரு வந்து ரிம்ஸ் வந்தா அததா ம் நம் நீங்களு ரிபீட் பண் பண்ணுங்கன் சொல்லி நம்ம சொல்றோ இவ வந்து வாய தொறந்து சொல்லவே மாட்றா
அப்டியா
ஆமா அப்டி சொல்லி எதுக்குமா நீங்க சொல்லன் சொல்லி நா கேட்டனா ஏ சொல்றா நா நிலன்ல ஓடிவா படிச்சே அப்டின் சொல்றா என்கிட்ட அப்போ
அவ கொஞ்சோ அதிகமா அத பேச மாட்டேங்கிறா கொஞ்சோ ஷையா இருக்குறா கொஞ்ச நாள் போய்ருச்சுன்னா தானாவே அவ பேசுவா வாய் திறந்து இதே மாரி எ பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்பு ஒடனே எதாவ்து ரைம்ஸ் பாத்திச்சுன்னா கூடயே பாடிட்டே இருப்பா
ம் நொம்ப என்ன சொல்றதுக்கு திருப்பி பாட்றதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறா ஷையா ஃபீல் பண்றா ஒரு மாதிரியா மே பி அவ டைம் எடுத்துகுறா போல
அது கொஞ்சோ அவளுக்கு புது எடோ ஆமா பசங்க எல்லா செட் ஆகணு டீச்சர்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா புதுசா இப்பதான பாக்குறா கொஞ்சோ நாளாதா போக போக கொஞ்சோ அது அவளுக் பழகி போய்டு இப்போ டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு போய்தா ஆகணு மிஸ் ஸு கேப்பாங்க அப்டின்ட்டு அவளுக்கு தெரிய வரும்போது அவ வாய் தொறந்து சொல்லிதா ஆகணு அது வரைக் கு கொஞ்சோ நம்ம டைம் குடுக்கணு ரொம்ப ப்ரெஷர் பண்ணா கூட பசங்க பயந்துருவாங்க
ஆமா அதா நா கொஞ்சோ லூஸா விட்டுதா பண்ணிட்ருக்கே ஆமா ஆ நா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல கொஞ்சோ என்ன சொல்றது ஒரு அளவுக்குதா பண்றே அ மே பி ஒரு மாசோ போனா ஸ்கூல்ல பத்தி அவ தெரிஞ்சுக்குட்டா அதுக்கப்பறமா மே பி கொஞ்சோ இது பண்ணுவான்னு சொல்லி நா இது பண்ணே ரொம்ப பிரரெஷர் பண்ல அவங்ள
ஆமா தோழி கொஞ்சோ லூஸாவே விடுங்க எனா நம்ம ரொம்ப ஏ இருக்கி புடிக்கும்போது பசங்களுக்கு அப்பறமா ரொம்ப பயப் புடுவாங்க ஸ்கூல் போறதுக்கு அழுவாங்க கொஞ்சோ அவங்களுக்கு ஃப்ரீயா டைம் விட்டா அவுங்களே தானாவே பாடுவாங்க அத பாட்டு ரைம்ஸ் எல்லா அவங்களே பாடுவாங்க
ஆமாங் தோழி சேரிங்க தோழி நம்ம மீண்டும் பேசலா தோழி நன்றி வணக்கம் தோழி